ஹலோ
என்ன ஏதாச்சு வேல இருந்ததா
எந்த வேல
ஏதாச்சு இப்போ கா பேசலாங்களா ஆ
இப்ப வேல இருக்குன்னு கேக்குறீங்களா
ஆமா ஆமா
இப்ப எனக்கு கொஞ்ச வேல இருக்கு துணி எல்லா மழையா வந்தனால துவச்சுட்டோ காயப்போடல
மழையா அங்க இங்க எல்லா ரொம்ப வெயிலா இருக்கு
அதுதா ஒரு சில பகுதிகள்ல மழ வரு
மழ பெயுது பரவ பரவாயில்ல வெயில் வெயில்நள் ஆ வெயில் நாள் யும் மழ சில இடத்துலலா வருது என்னமோ புதுசா தா இருக்கு போன வருஷம் ஆனா அது இப்படி இல்ல ரொம்ப வெயிலா தா இருந்தது ஜூன் கடைசியிலதா மழ வந்ததுல
ஆமா அது ஒரு சில பருவ மாற்றங்கள்னால அப்படி வரலா
அப்படியா உம்
மாறி மாறி வரனால
சிற்றுண்டி என்ன குடுத்து விட்டுருந்தீங்க இத என்ன மாதிரி எல்லா செஞ்சு கொடுப்பீங்க பசங்களுக் க்கு
ஆ எப்பயுமே பயிர் வகைகள் தா
பயிறு சோளம் அந்த மாரி அவிச்சி கொடுத்து இல்லீங்களா
ஆமா வேகவச்சு குடு
அ வேகவச்சு
அது மரிட்டு மாம்பழ கொஞ்ச அதிகமா கெடைக்குது எங்க வீட்டு கிட்ட அதனால அவங்களுக்கு மாம்பழ ரொம்ப புடிக்கு அதனால அத குடுத்து விடுறது சிற்றுண்டிக்கு அது இருக்
அ அது இருக்கிற வரைக்கு அது அந்த இதுல தான அந்த கால நேரத்துல தான சாப்பிட முடியாதுனால மாம்பழம்ன்றது எல்லாருக்கு பொதுவா பிடிக்கு
ஆமா ஏப்ரல் மேலயே வர வேண்டியது வரல இந்த தடவ கொஞ்ச லேட்டா வற வந்துருக்கு ஆனா நல்லா இருக்கு அதனால அவங்களு ரொம்போ பிடிக்கூ அதனால சரி இந்த கலர்ஸ்ல கெடைக்கிறதுனால எவ்ளோ சாப்ட முடியுமே சாப்ட்டுக்கோங்க அப்டின்னு சொல்ட்டு ஆமா டெய்லியு ஒண்ணு சாப்ட்ருவாங்க
ம்
பள்ளிக்கு எடுத்துட்டு போயி டெய்லி ஒண்ணு சாப்ட்ருவாங்க அது இல்லாம பாப்பாக்கு நவா பழம்ன்னா ரொம்ப புடிக்கூ அதுவு இப்ப வர ஆரம்பிச்சிச்சு ஆமா இப்பதா வர ஆரம்பிச்சிச்சு இந்த காலத்துல வரவு சாப் ம் வச்சுட்டாங்க நவாப்பழம் தம் பிக்கு பிடிக்காது பாப்பாக் கு ரொம்போ பிடிக்கு அந்த சுவை சுவர்ப்பு சுவை நல்லா பிடிக்கு
அ தம்பிக்கு வந்துட்டு மாம்பழோ ரொம்போ புடிக்கூ அதனால சாப்புட்றாங்க அப்புறோ இந்த நுங்குன்னா அவனுக்கு ரொம்போ புடிக்கூ இந்த சீசன்ல வருத்துனால வாங்கி வாங்கி சாப்புட்றாரு அத் திங்க நறிய பக்கத்துலே இருக்கா இங்கதா வெட்றாங்க ஃப்ரெஷ் த்தா கெடைக்கிது அப்டே ஏ யாரோ ரொம்போ ரொம்போ ஒரு
சுத்தமா இருக்கன்னால நீங்க வாங்
சுத் தமா இருக்த்னால இன்னூ சுவையா இருக்கும் ஆமா அப்டியே எறக்கி அந்த வெரல விட் டு நோண்டி சாப்புட்ற சு நா ரொம்ப சுவையா இரு ட்டு அப்டியே எறக்கி சாப்பிட்றதுனால இப்ப நம்ம நகரத்து சைட்லன்னா இங்க இந் து எடுத்துட்டு வரத்துக்கு ஒரு மூண் மண்நேரோ நாலுமண்நேரோ ஆயி டோ நீ அப்புடே வெட்டி அங்கியே ஸ் சாப்புற்றதுனால கொஞ்சோ சுவையா இன்னு சுவையா இருக்கு
பரவால்ல விரும்பி சாப்புறத நம்ம திரும்ப திரும்ப குடுக்குலா
குடுத்துல்லா ம்
அது உன்னோ அதிகமா ஈடுபாடோட சாப்புடுவாங்க
உங்களுக்கு எதுல ஆர்வோ ரொம்போ அதிகோ
எனக்கு விளையாட்டுத்துறை
விளையாட்டுத்துறையில எனக்கு கு வாலிபால்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கு
அந்த மாரில இருந்து இருக்கு கல்லூ பள்ளி கல்லூரி ரி அந்த மாரி இல்ல ஓட்டப்பந்தயம் எல்லாதுலயு வெளா டலா வர்றது எல்லாத்தலயுமே ஆர்வோ ஜாஸ்திதா ஸ் அதனால எல்லாத்துலயுமே வெளாண்டுருக்கே கதக் பக்கங்களு வாங்கிருக்கே எல்லாதுலுயு அதனால பிள்ளைங்களுக்கு அது வருது பரவால்ல
ஆமா எ பையனுக்கு வருது எனக்கு வாலிபால்ல இருந்து தனால அப்டியே அவனுக்கு வாலிபால் ரன்னிங் ஓட்டப்பந்தயத்துல ஜாயின் நா சேரணுன்றாரு சேத்து விடவோ
சேர விடுங்க அப்பதா அவங்க தனியா வகுப்புக்கு சே த்து விட்டீங்கன்னா நல்லா பண்ணுவாங்க ரொம்ப பெரிய பையனாகு னு தனியா வகுப்பு வெச்சு அவங்கள கத்துக்க விட்டீங்கன்னா நல்லா
கத்துக்க விட்டீங்கன்னா நல்லா இருக்கு
ஆமா
அங்க பசங்க ஏதாச்சு சிறப்பு வகுப்பு சே சேர்ந்திருக்காங்களா
ஆ போயிட்டுதா இருக்காங்க கராத்தே கிளாஸ் போயிட்டுருக்காங்க பைய அதுல கொஞ்சோ ஆர்வோ அதிகோ இப்ப ஒரு ரெண்டு வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க
ரெண்டு வருஷமா அதுலயே நெறைய இது இருக்கு இல்லைங்களா அ துலயு ஒரு ஒரு
ஒரு ஒரு இது கட்டத்துக்கு ஏத்த மாரி இருக்கு ஆமா ஒரு ஒரு இதுக்கு அந்த கலரோட
அந்த நிறத்தோட இது குடுப்பாங்க வெள்ளை நிறம் சிவப்பு நிறம் மஞ்சள் நிறம் கருப்பு நிறம்தா கடசி அ கட்டம்
அது வந்து பெரிய வாத்தியாருங்களே இப்ப ட்ர தா கத்துக்கிட்ருக்காங்க கருப்பு நிறோங்கறத அது வந்து போய்கிட்டே தா இருக்கு ம் படி கருப்புலயே நெறைய தேசங்கள் இருக்கறனால கருப்புலயே நெறைய பரிட்ச எழுதணு நம்ம
ஆமா அதனால போக போக நல்லா இருக்கு
ஆர்வ இருக்கறதுல சேத்து உட்டா அவுங்களே முயற்சி எடுப்பாங்க இல்லன்னா நம்மதா போய் தள்ளிஉடணு வேன்ச்சிக்கு
சேக்கற மாரி இருக்கு இப்ப நம்மளுக்கு புடிச்சத சேத்துட்டு அத நீ பண்ணுன்றது தப்பு
ஆமா அதுல ஈடுபாடு காட்ட மாட்டாங்க அவுங்க விருப்பு அதிகமா ஈடுபடலா மாட்டாங்க
பிடிச்சிதுனால அவ தொடர்ந்து முயற்சி செ ய்யறா ஒரு நாள் நல்லா சாதி
ஆமா அவங்க முயற்சி செய்றனால நாங்களு அத விட்டுட்டோ பாப்பாவு அதே மாரி ஓட்ட பந்தயத்துல வந்துட்ருக்காங்க பாப்பா அவுங்களுக்கு எது துறை பிடிக்கிதுன் தெரில வருஷத்துக்கு ஒருக்கா ஒன்னொன்னு மாறுது
பாப்பாக்கு மட்டு
நடனம் சொன்னாங்க அப்புற பாட்டுனு சொல்றாங்க அவுங்களுக்கு இன்னு அவுங்க முடிவு பண்ண முடில
கூட இருக்கலா அவுங்களால எல்லாமே பே எல்லாமே அவங்களால கால நேரத்த ம் ம்
பாடிர்றாங்க பள்ளில நெறைய இது வந்த ப்ப பாட்டு பாடி யா நெறையா வாங்கிருக்காங்க அதனால எங்களால கணிக்க முடில தெனமு அவுங்க ஆடுவாங்க கல்லூரி ஆண்டு விழாலலா எல்லாத்துலயு இருக்கறனால கரெக்டா எதாவுது ஒரு இதுல விடனுங்றாரு பாப்பாவ அதா
அவுங்களுக்கு அவுங்களால இப்போ வந்துட்டு நேரத்த கரெக்டா கணக்கு ச அந்த இது பண்ணி இது பண்ணாங்கனா அவுங்க எல்லாத்துலயு‌ சாதிக்கிலா
ஆமா இன்னு ஒரு ரெண்டு வருஷோ கழிச்சு விடலா ஏனா அவுங்க இப்பதா வந்ட்டு படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க கத்துக்கு இப்பதா தொடக்கோ ஆரம்போங்கனால ஒண்ணாம் வகுப்பு படிக்கிறனால ஒண்ணு ரெண்டு மூணு வயசு வரைக்குமே நம்ம விட்ருக்லா மூணா வகுப்பு வரைக்கு அதுக்கப்றோ நம்ம எதாவுது ஒரு விளாட்டு துறைலயோ இதுல உட்டாலு அவுங்க அதுல கொஞ்சோ நல்லா வருவாங்க இப்ப ஒண்ணாம் வகுப்புதா படிக்கறாங்க
ஒண்ணாம் வகுப்பு ஓகே அதுக்குள்ளயு இவ்ளோ ஆர்வம் இருக்குன்னா ரொம்ப பாராட்டுத்துக்குடியது தா
ஆமா அதனால சேரி இப்போ கொஞ்சோ படிகட்டு படிச்சுட்டாங்கன்னா அவுங்களுக் கு அதுலயு ஆர்வோ இருந்துச்சுன்னா அப்றோ இதுல விட்டோனா எல்லாத்துலயு ஆர்வோ இருக்கு இங்க விட்டு அங்க போய்ட்டோனா அவுங்களுக்கு வெளாட்டு ஜாஸ்தியா ஆர்வோ இருக்கனால அப்றோ அதுலயே தாவிற கூடாது இல்ல அதனால ரெண்டு விதமா பாக்க வேண்டியதா இரு க்கு
கா நீங்க சொல்றது சரியானது தா
அது ஒண்ணு பிரச்சன இல்ல பாப்போ‌ பாத்து காலோ வர வர அவுங்ளு மாறிட்டே தானங்க ம் அப்றோ நண்பர்கள் சொல்றத பேச்சு அதெல்லா கேட்டு கேட் டு மாறது எல்லா வித்யாசமு
ஸ்கூல்ல பள்ளிக்கூடோ எப்போ விடுவாங்க
அவுங்களுக்கு மூன்றைக்கு விடுவாங்க
மூன்றைக்குங்ளா ம்
கூப்புற மாரிதா இரு பக்கத்திலயேதா இருக்கு அதனால நடந்தே போய் போட்றுலா
எங்
நீங்க அ ப பள்ளி வாகனம் வருமா
ஆமா பள்ளி வாகனம் வராது நாங்க இன்னு இது பண்ண நான்தா போயிட்டு பஸ்ல கூப்ட்டு வர்ர மாரி இருக்கு
பஸ்ல ஏறி போய் நீங்க போய் கூட்டி ட்டு வர மாரி இருக்கு பக்கத்தலயே இருக்கா பள்ளி இல்ல கொஞ்சோ தூரோ நடந்து அப்டியே நடந்து போற மாரி காது பஸ்
ஆம்பா ஆமா அந்த பா வாக் நம்ம நிறுத்தற எடத்துல இருந்து ஒரு ஒரு ஏழ்நூத்தம்பது மீட்டர் ஆச்சு நட
ஆ ஓக் நீங்களு ஓகே அதுக்கேத்த மாரி அவுங்க கூடயே சேந்து நடந்து போயிட்டு வரீங்க
நடந்துடு நடக்கறது அப்டியே பழ அதா ஒடம்பு எழக்கிது நல்லா கொஞ்சோ புத்துணர்ச்சியாவு இருக்கு நடக்கறதுனால ஆனா வெய்யில நடக்கறுதுதா கொஞ்சோ வெறுப்பா இருக்கு மத்தபடி நட நடக்கறது பிரச்சன இல்ல அவர தூக்கிட்டு வரணு அதுதா பிரச்சன
தூக்க சொல்லுவாங்களோ சின்ன பிள்ளயில்ல
தூக்குறதுதா ப்ரச்சன் நா தனியா நடக்கணு அவனு நடக்குண்னா நடந்துர்லா
நீங்க வெளாட்டு காட்டிட்டே வந்தாலு அவுங்க தூக்கதா சொல்லு
தூக்கதா சொல்வாங்க அங்க எத்தனி கூட பசங்க எத்தினி பசங்க நடந்து வந்தால் நீங்க தூக்குங்கன் தா சொல்றாங்க
கொஞ்சக் கொஞ்சொ அப்டியே நீங்க பழக்கத்த விட்டுட்டீங்னா அது உங்களுக்கு பின்னாடி உதவு இல்லன்னா பெரிய பிள்ளை ஆ
கொஞ்சக் கொஞ்ச தூரொ நடக்குறாங்க முடியாத பட்சத்துக்குதா தூக்க சொல்றாங்க நடக்குல அளவுக்கு நடக்குறாங்க முடியாத பட்சத்துக்கு மட்டு தூக்குங்க அப்டின்றாரு
பரவால்ல பரவால்ல ஒரு சில கொழந்தைங்கள் அப்டிதா ரொம்ப தூக்க சொல்லிட்டே இருப்பாங்க எங்க அண்ணா பொண்ணு இப்பயே தூக்க சொல்லுவாங்க பாப்பா மாரி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டடு தா இப்பயுமே தூக்க சொல்லுவாங்க இதுக்கு அந்த பொண்ணு நல்லா ம் இருக்கு ஆமா ஒல்லியா இருந்தா கூட பரவால்ல அவுங்க கொஞ்சொ நல்லா புஷ்டிக்கா இருப்பாங்ளா அதுனால அவ ங்களாலயே தூக்க முடியாது
ம் நம்ம திடீர்னு சொல்லம் போது ஏத்துக்கக் கூட முடியாது கொழந்தைங்களால ஏன்னா நம்ம தூக்கி தூக்கி பழக்கிட்டோல்ல நம்ம இப்ப திடீர்னு சொன்னா அது அவுங்களுக்கு கஷ்டமா இருக்கு
ஆமா ஏ பாப்பால்லா ஃபர்ஸ்ட்லேந்தே நடக்கதா நம்ளால தூக்க முடியாது அப்டி அதுவே எங்ளால முடியிலனாக் கூ தூக்கலா மாட்டோ அவ்ளோவா தூக்கறது இல்ல இருந்தாலு அவுங்க ந அண்ணா இருக்கறனா ல அவுங்க அவுங்களா நடந்துக்
நடந்து அ க்குறாங்க ஒருத்தவங்க நடக்குறத்னால சேரி பாப்பாவு தனியா நடக்
ஆ அதுனால அவுங்க ஆர்வத்தோட இருந்தனால எங்களுக்கு ப்ரச்சன இல்ல
ம் செடி ஏதாச்சு வளக்குறது பிடிக்கிமா ஆ சொல்லுங்க
சேரி உங்கக் கூட ப பேஸ்னது எனக்கு ரொம்ப சந்தோஸ்
சேரி நீங்க எப் எப்பயாச்சு ஓய்வுல இருந்தீங்கன்னா எனக்கு தொடர்பு கொள்ளுங்க ஓகேங்களா சேரி